கம் தோழி
வணக்கம் தோழி நல்லாருக் தோழி நீங்க நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லாருக்கே தோழி
ட்ல எலாரு சௌக்கியமா தோழி
எல்லா நல்லாருக்கோ தோழி
சரிங்க தோழி காலை உணவு சாப்ட்டாச்சா தோழி
ஆ சாப்ட்டாச்சு தோழி நீங்க சாப்ட்டீங்ளா ஆ தோழி இன்னைக்கு வந் ந்து சுண்டல் கொழம்பு
ஆ
ஆ சாதம் ஏனா என்னுடைய மகன் வந்து அ பதினொன்னாம் வகுப்பு படிக்கிறாங்க தோழி அதனால அவனுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு
ஆ ஆ
எட்டு மணிக்கு ஏழே முக்கால் அந்த மாதிரியே வந்து பள்ளிக்கு போகு போவே போயிருவாங்க
அ செரிங்க தோழி செரிங்க தோழி என்னுடைய மகன் வந்து ஆறாம் வகுப்பு படிக் கியா தோழி
ஓ செரிங்க தோழி
அதனா இன்னைக்கு கி வந்து அ செவ்வா கெழமையா இருக்கனால எப்போதுமே சாம்பார் தா வப்போ தோழி சாம்பார் வச்சுட்டு முருங்க கீர தொட்டுக்க பண்ணிட்டு ப்ப கொண்டக்கல்ல செஞ்சு குடுத்தே தோழி
ஆ ஆ அதே கொண்டக்கல்ல தா தோழி இங்கியு ஆ நிச்சயமா தோழி நிச்சயமா கண்டிப்பா தோழி நேத்துதா நா வந்து பருப்பு செஞ்சே திங்கள் வந்து ப கொள்ளு பருப்பு செஞ்சு குடுத்து விட்டே தோழி அதுக்கப்றம் பாத்தீங்கனா முன் அ ஒரு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கனா கேரளா போயிருந்தோ தோழி ம் இன்னைக்கு வந்து பாத்தா அந்த மரங்கள் பழங்கள் னுடைய முக்கியத்துவம் அது வீட் ல வளக்கறதுனால அது எவ்ளோ பயன்கள் அப்டிங்கறத பத்தி உங்ககிட்ட தொடர்ந்து பேஸ்லான் சொல்லிட்டு கூப்ட்ருந்தே தோழி
அ
அ அந்த கேரளால வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீட்லயு இப்ப நம்ம வந்து து சின்ன சின்ன செடிகள் எல்லா வச்சிருக்கோல்ல தோழி
அ
அது மாதிரி கேரளால வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயுமே வந்துட் ட்டு பலாப்பழம் வந்துட்டு வள வளத்துறாங்க தோழி தோழி கேக்குதுங்ளா ஹலோ